வணக்கம் வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க வணக்கம் தோழி சாப்பிட்டாச்சா
அஹ் சாப்பிட்டாச்சு தோழி சாப்பிட்டு இப்போ படு க்க போற நேரம நெருங்கிட்டு போறோம் தோழி
உஹம் சரிங்க தோழி இன்னைக்கு என்ன
நீங்க வந்து அஹ் அஹ் என்ன சொல்றது தோழி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து வாழ்க்கை எப்படி ஓட்டிட்டு போறோம்னு சொல்லி அந்த திரி ஏதாவது பேசலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தோழி நீங்க என்ன நினைக்க றிங்க
ஆஹ் சேரிங்க தோழி நம்ம பேசலாம் தோழி நீங்க சொல்லுங்க தோழி இப்போ நம்ம வாழ்க்கைய நடக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பண சேமிப்பு பண்ணணும் இப்போ ங்க நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூ பாய் நம்மளுக்கு வீட்டு செலவுக்கு இந்த மாதிரி கணவர் தராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அதுலயும் நம்ம ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணணும்னு தோழி ஏன்னா இப்போ சேமிப்பு அப்டிங்குறது இந்த சேமிப்பு அப்படின்றது இப்போ வாழ்க்கில ரொம்ப ஒண்ணு தேவையான இது தோழி ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா நம்ம கிட்ட நம்ம யார்கிட்டயும் போய் கடன் வாங்கணும் யார்க்கிட்டயும் போய் இருக்க வேண்டாம் அது நம்ம சேமிப்பு பண்ணுநோன
ஆமா தோழி கண்டிப்பாக தோழி நீங்க மிக சிறப்பாக தோன்னீங்க தோழி இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கோனா நம்ம வறவுக்கு மீற நம்ம வந்து செலவு செல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் தோழி எப்படின்ன நம்ம வந்து அஹ் நம்ம வெலயே போகறது இல தோழி உள்ளேயே இருக்கோம் வீட்டுல ஆனாலும் நம்ம வந்து அஹ் இந்த சோசியல் மீடியா இந்த அஹ அஹ் சில பல ஆப்கள்ஸ்னால நம்ம நம்மளுக்கு தேவையில்லாத தேவையற்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே காசு செலவுகிறோன்னு சொல்லி நா நெனக்கிற தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
ஆமா கரெக்டா சொன்னீங்க நீங்க மிகவும் செரியாக சொன்னீங்க ஏன்னா இப்போ நம்ம இப்போ பசங்களுக்குன்னு நம்ம ஏதாவது ஒண்ணு சேமிச்சு வைக்கணு இப்போ இங்க நம்ம கணவருக்கு ஏதாவது ஒரு உதவியா இருக்கணும் அந்த அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி சேமிச்சு வைக்கலாம் இப்போ கணவர் எல்லாமே பாக்குறாங்க வீட்டு செலவு எல்லாமே அவுங்க பாக்கறாங்க இப்போ நம்ம ஒரு நாலு காசு சேத்து வைக்கும் போது நாளைக்கி அவுங்களுக்கே தேவப்படும் போது நம்ம குடுக்கும்போது அவுங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும் தோழி
கண்டிப்பாக தோழி நீங்க ரொம்ப மிக சிறப்பாக சொன்னீங்க தோழி
ஸ்கூல் பீஸ் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருக்கு தோழி ஏனா ஒரு குழந்தைகளுக்கே நம்ம ஒரு எண்பதாயிரம் ரூபாய் இந்த மாதிரி பீஸ் கட்டணும் அப்டின்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ குடுக்கற சம்பளம் த்தீங்கன்னா ஒரு இருபதாயர்ரூபா முப்பதாயர்ரூபாக்கு மேல யாரு சம்பளமே தர்றது இல்ல தோழி
ஆமா த்
ஆனா நம்ம வருசம்மா நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணு அப்டின்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம கணவருக்கு கொஞ்ச உதவியா இருந்தோ அப்டின்னா அதுவு உங்களுக்கு அதிகமா தெரியாது தோழி கஷ்டமா தெரியாது
ஆமா சொல்லி சிறப்பாக சொன்னீங்க தோழி ஆ ஆமா தோழி நீங்க அந்த பேச்சு எடுத்தது ரொம்பவே நல்ல விசயமா இருந்தது தோழி ஏன்னா இப்ப இருக்கறதுல நம்மளுக்கு வந்து வரவு ரொம்ப கம்மியா இருக்கு தோழி செலவுகள் ரொம்ப அதிக் த்தமாவே ஆயி ங்கிட்டு போயிருக்குது தோழி நம்ம வெளில கெளம்புனாலே அந்த பெட்ரோல்க்குன்னு சொல்லி நம்ம காசு மொதல்லல்லா ஒரு அசால்ட்டாக போடுறாங்க தோழி எல்லாரு ஆண்கள் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பெட்ரோலுக்கே அவுங்க வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி கட்டுத்து இதல வந்து நின் இருக்காங்க தோழி ஏனா முதல அவுங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு அவுங்க பெட்ரோல் இப்படி ஃபில் பண்றாங்கன்னா ஒரு டேங்க் ஃபுல் பண்றாங்கன்னா அது வந்து ஒரு வாரோ இல்ல அவுங்களுக்கு செலவிடுற மாதிரி இருக்கு இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக் க்கு ஒரு வாரத்துக்கு அவுங்க ரெண்டு தடவ மூணு தடவ பெட்ரோலுக்கு போடுற மாதிரி இருக்கு தோழி ஏன்னா ஒரு லிட்டரே உங்களுக்கு வந்து ஒரு நூத்தி இரு நூத்தி ஆ பத்து ரூபாய்க்கு மேல இருக்கு தோழி ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சன்னு மாறிட்டே இருக்கு தோழி எல்லாமே எல்லாமே ஏறிட்டே போகுது நம்மளுக்கு வருகிற வரவு வரவு இதே நிலைமையில இருக்கு தொழி விலைவாசிகள் கூடிட்டே போகுது தோழி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல லேடிஸ் சேமிப்பு பாங்கன்னாஹ் ஆண்களுக்கு கொஞ்சம் நம்ம கணவர் இருக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நிறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ற ஒரு வேலைக்கு நம்ம கண் மனைவி வந்து நம்மளுக்கு ஆ ஒத்தாசையா இருக்காங்க கொஞ்ச நம்மளுக்கு ரொம்ப அதிகமா கஷ்டம் கொடுக்காம நம்மளுக்கு உதவிடுறாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்க அவங்க கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தோழி
ஆமா நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி ஏனா ஆனா நம்ம கணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணனும் அந்த அது பண்ணனும் அப்படின்னு அவங்க எதிர்பாரக்குறத இல் அவங்களுக்கு நம்ம அது பண்ணனு ஆனாலு நம்ம நம்மளுக் ஏதாவது ஒரு சேமிப்பு வச்சக்கிறது நல்லது இப்போ நாளைக்கு அவங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட நம்மளே இந்த காசு நம்மகிட்ட ட்ட இருக்கற காச வச்சு கூட நம்ம செலவு பண்ணலாம் இப்போ அவங்ககிட்ட இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்மகிட்ட சேமிச்ச ச்சு வச்சிருந்தோ அப்படின்னா நம்ம இப்போ போய் எதோ எது வேணாலு அப்போ அவங்களுக்கு நம்ம அவங்ககிட்ட காசு கேக்காத போது அவங்களுக் க்கு அது என்ன ஆகு பரவாயில்ல நம்மளுக்கு அவ்ளவா கஷ்டோ இல்ல இப்போ அவங்ககிட்டயே கொஞ்ச கொஞ்ச காசு வரும்போது அவங்களே அவங்க செலவு எல்லா பாத்துக்கறாங்க அவங்களே கொஞ்சம் வீட்டு செலவு கூட அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஆனா அவங்க நம்ம நம்ம கிட்ட நாம அவங்களுக்கு பணம் தரணும் அந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட எதிர்பாக்குறது இல்ல ஏதாவது ஒரு மென்ண்டல் சப்போர்ட் இருந்தாலே போதும் அந்த மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க தோழி
கண்டிப்பாக தொழில் நீங்க ம நீங்க மிக சிறப்பாக சொன்னீங்க தோழி அவங்க ஆண்கள் எப்பவும் நம்ம கிட்ட வந்து நம்ம மனைவி நம்மளுக்கு கொடுக்கணும்ன்னு சொல்லி அஹ் விருப்பப்படுறது இல் தோழி அவங்க நம்மகிட்ட எதிர்பார்ப்பறதும் கூட இல்ல தோழி நம்மதான் நம்ம செலவுக்கு இருந்தா கொஞ்சம் ஏதாவது சேமிப்பு பண்ணி வச்சா நம்ம செலவுக்கு நம்ம பாப்பாக்கு எப்பாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது ஈர்னு இப்போ வந்து பாப்பாக்கு எல்லாம் உரம் வந்துருது சளி வந்துடுது நம்ம வந்து கொஞ்சமாவது சேமிப்பு பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு வந்து திடீர்னு எங்கயாது போகணுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாவது இருந்துன்னா நம்ம வந்து கணவன வெயிட் பண்ணி இருக்காம நாமளே போய் மொதல்ல நம்ம பாப்பாவ ஹாஸ்பிட்டலு கூப்பிட்டு போய் அந்த மாரி த்துவர்கிட்ட காத்துட்டு ஆஹ் அ சிகிச்சை பாத்துட்டு வரலாம் தோழி அதனால நானும் வந்து அந்த சிறப்பான ஒரு ஒரு உரியதான் சொல்லி சொல்லுவேன் தோழி
ஆமா ஆமா ரொம்ப சரியாக சொல்லுங்க தோழி ஏன்னா சேமிப்பு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்ன ரொம்ப சிக்கனமா இருக்கிறாங்க அந்த மாதிரிஹ் அது ஒரு சேமிப்பு அப்படி பண்ணாலே ஒரு சிக்கனம் அது நல்லது கிடையாது அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க என்ன ஒரு நமக்கு அந்த மாதிரி தட்டுல இருக்காங்க ஆனா அது ஒரு கஞ்சத்தனம் கிடையாது அது ஒரு அதிவாளித்தனம் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போதான் நம்ம நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு தேவ இருக்கும் நம்ம யாருகிட்டயு போய் கையேந்து நிக்க வேண்டிய அவசிய நம்மளுக்கு இருக்காது
ஆமா தோலி கண்டிப்பாக தோலி நீங்க ஒரு ஆ நல்ல வார்த் இதுக்கு நீங்க ஒரு ஜஸ்டிஸா அதுக்கு தகுந்த மாரி நீங்க சொன்னீங்க தோலி அது வந்து நம்ம வந்து அளவுக்கு மீறி பண்ணணு இல்ல தோலி நம்ம வீட்டுக்கு நல்லா சாப் சாப்பாடு நல்ல உணவுகள் எல்லாமே கொடுக்கணு தோலி அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பஞ்ச வெக்கக்கூடாது தோலி அதுக்கு மேல வேஸ்ட் செலவுகள் தா நம்ம தவிர்த்து அத வந்து நம்ம சேமிப்பா பண்ணலா தோலி
ஆமா நீங்க ரொம்ப கரெட்டா சொன்னீங்க தோலி இப்போ என்ன அப்படின்னா நெறைய பேரு என்ன பண்றாங்கன்னா ஒரு மால்ஸ்க்கு போனாலு ஒரு ஷாப்பிங்க்கு போனாலு இஷ்டத்துக்கு தேவ இலாத பொருள் எல்லா இப்ப நம்ம ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு ஒரு கிலோ பருப்போ நம்ம அந்த ஒரு கிலோ பருப்பு வாங்கினாலே போதும் இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க ஷாப்பிங் போறோம் அப்டின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எவ்வளோ தேவையோ அது தேவைக்கு மேல இப்போ ரெண்டு கிலோ நம்ம இந்த பருப்பு வாங்கி வைக்கும்போது இருக்கிற வெயிலுக் அது என்ன ஆகுது இந்த வண்டுங்க வந்து இல்ல ஏதாவது ஒரு டஸ்ட் ஆயிட்டு அது என்ன கெட்டு போயிரு வெச்சு அது வேஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம எவ்ளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம பொருட்கள் வாங்கணு அப்டின்னா நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ அந்த பொருட்கள் மட்டும் வாங்கணுனா நம்மளுக்கு நெறைய காசு மிச்சமாகும் நம்ம என்ன பண்ணுவோ அளவுக்கு மீறினது நம்ம வாங்கி எல்லாமே வச்சுக்கிட்டு அப்பறமா அத யூஸ் பண்ணாம நம்ம அந்த டைம் ஆயிடுச்சுன்னா அது எக்ஸ்பைரி ஆகி போகும் அந்த காசு கூட நம்மளுக்கு அது வீணா போயிடும் அதுலயும் நம்ம நெறைய காசு
சொன்னீங்க தோலி ஆமா அதுல கண்டிப்பாக தோலி நம்ம வந்து எவ்ளோ நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்ளோ தேவை இருக்கோ அது மட்டும் நம்ம வந்து ஆ என்ன சொல்றது ஒரு லிஸ்டாக ஆ பண்ணி அத எழுதிட்டு நம்ம கடையில வாங்கற ரொம்பவே சிறப்புன்னு நா நெனைக்கிறே தோலி ஏன்னா நம்ம வந்து போனோனா வெளியல நம்மளுக்கு என்ன தேவ இருக்கோ அதெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஆ அனாவசியமா வேஸ்ட்டான தெரிய என்ன சொல்றது தேவையில்லாத பொருட் இந்த பிளாஸ்டிக் பாத்திரங்கள் என்ன சொல்றதுல்ல இந்த பியூட் குட்டி பாத்திரங்கள் இந்த பாப்பாங்களுக்கு இருக்கிற வேஸ்ட் என்ன சொல்றது இந்த கிளே அந்த மாரி திங்ஸ் எல்லா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களும் வந்து அது வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரு ஆறு மாசோ ஒரு மூணு மாசமாது அவங்க விளையாடுற மாதிரி இருக்கணுனு நானு நெனைக்கிற தோலி ஒரு பொருட்கள் வாங்கணுனா அது வந்து நம்மளுக் வந்து பயன்படணு தோலி நம்ம நம்மளுக்கு பயன் இல்லாத பொருட்கள் வாங்கி நம்ம வேஸ்ட்டா பணம் செலவு பண்றது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் தோழி
தோலி நீங்க சொன்னது மிகவும் சரியாக இருந்தது தோலி நம்ம இந்த டாபிக்க பேசுறது நெறைய பேருக்கு இது ஒரு யூஸ் புல்லா இருக்கணு எப்டி நம்ம சேமி பு பண்ணலா அப்டின்ட்டு நெறைய பேருக்கு இது ஒரு அ எடுத்துக்காட்டா இருக்கனுன்னு நான நினைக்கிறேன் தோலி ஆ நம்ம இந்த டாபிக்ல பேசினது ரொம்ப மகிழ் சேரி தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி தோழி
கண்டிப்பாக தோழி நாம் மீண்டும் பேசலாம் தோழி
படுறன் தோலி
கண்டிப்பாக தோலி மீண்டும் பேசலாம் தோலி நன்றி வணக்கம் தோலி